அஹ ஹலோ
ஆ நல்லா இருக்க ரொம்ப நாளாச்சு பேசி
ஆமாங்க ஒரே பிசிங்க என் வீடு கற்ற கொஞ்சோ வேல போயிட்டுருக்கு கன்ஸ்ட்ரக்க்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க
ஓ ஓகே ஆஹ, எங்க இப்போ எடம் வாங்கி கட்டுறீங்களா
ஆ எடம் வாங்கினா இல்லைங்க பூர்வீக வீடுன் வைங்களே அதாது பூர்வீ வீடுனா எங்கது மாமனாருடைய அப்பா அவங்க சின்ன வயசுல இருந்த எடோ கொஞ்சோ இருந்துச்சு அதுல எல்லாம் கொஞ்சோ ஆ குட்டிச்செவருன் சொல்லுவாங்க தெரியுமா எங்கூரு இதுலலா அப்டி சொ சொல்லுவாங்க அதாது இடிஞ்சு போன கட்டடோலா இருந்துச்சு சோ அதைய எல்லாம் இது பண்ணிட்டு சரி அதுல கொஞ்சோ நம்ம கொஞ்சோ வீடு ஆல்ரெடி இருந்தது கொஞ்சோ பழசா இருந்ததா சோ கட்டிடலா ஏனா வெலவாசி அதிகமாயிட்டே போதுங்ளா சிமெண்ட்டு கல்லு எப் எப்டி பாத்தம்னாலு வந்து அப்ப நா எனக்கு தெரிஞ்சு நா வந்து ஒரு ஸ் ஸ்கூல் படிக்கையிலல நாங்க வாங்கினனங்க செங்களோட ரேட்டு வந்து பத்து ரூபா இருந்தது இப்ப முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி நாலு ரூபா அப்டி அதிகமாயிடுச்ச
அமா ரொம்ப மோசங்க நிஜமாவே ஐயோ நாங்களே எடம் வாங்கி கட்லாந் தான் பிளான் பண்ணிகிட்டு உ்காந்துருக்கோம் எடம் வந்து பாத்தோ அது ஆனா வந்துட்டு அது வந்து ரேட் எல்லாம் வந்து கட்டுப்படி ரேட்டு எடமே அவ்வளோ உள்ள இது நீங்க இன்டீரியருங்க அது னா அதுவே அதெல்லாம் இவ்லோ வெல ஏறி போய் கடக்கறது பாத்துக்கோங்க ம் ரொம்ப மோசமா இருக்கு அதோட நம்ம கட்டணும் அப்டினா பாதி இது வந்துட்டு நம்பளே எல்லா வேலையு பாக்குற மாரி இருக் கு சில பேர் என்ன சொல்றாங்க கட்ன வீடே விக்கிறாங்க இப்போ அதுவே வந்து து மாச மாசம் இஎம்ஐல கொடுத்து அந்த மாரி வாயிங்கலாம் அப்டின் சொல்லி சொல்றாங்க அதானா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதுவா வசதியா இருக் கோனு தெர்ல அவங்க ஒரு மாரி கட்டி வச்சுதான விப்பாங்க அது
அ ஆ கட்டி வெச்சு விப்பாங்க அதுல நாம வந்து யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா நாம வந்து மண்ணு கல்லு சிமெண்ட்டு இல்ல டோரு கம்பி அது எல்லாமே பாத்து பாத்து குவாலிட்டியா எடுப் போ இல்ல குவாலிட்டி இல்லைனாலும் நம்மளுக்கு புடிச்ச மாதிரி எடுப்போம் ஆனா அவங்க வந்து விக்கற நோக்கத்தலயே எதா எல்லா பொருளுமே அவ்ங்க குவாலிட்டியா எடுத்திருப்பாங்கன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா
ஆமா அதுவும் கரெக்ட் நம்ப ஒவ்வொன்னையும் போய் செக் பண்ணிட்டும் இருக்க முடியாது ஏனா அவுங்க வாங்கி அதுல வந்து பொருத்திட்டாங்கன் வைங்களே அதுக்கப்றோ அத நம்ப வந் ந்து செக் பண்றதுங்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான அது அதனால அதுவும் கரெக்ட் தான் அது ம் அ அதுதான் எனக்கு ஒரு ரு அதுவும் ஒரு மனசுக்குள்ள போயிகிட்டுருக்கு சில பேர் என்ன சொல்றாங் ஆ அப்டி எதுக்கு நீங்க போட்ரிங்க ஆ பேசாது அபார்ட்மெண்ட் மாரி வாங்கி போயிடுங்க அபார்ட்மெண்ட்னா ஒங்களுக்கு வந்து வசதியாருக்கு எல்லாமே அதுல வந்து ரொம்ப ஒன்னு இது பண்ண முடியாது எல்லாருக்கு பண்றது தான இப்போ ஒரு பேர் சொல்ற ஒரு ஆளு விக்கிறாங்க கட்டி விக்கிறாங்க அப்டின்னா அது வந்து எல்லாருக்கு தெரிஞ்ச ஆளாருக்கு அவுங்களோட அ கட்டுமான எல்லா நல்லாருக்கு அப்டின்ட்டு தெரிஞ்சிருக்குல அப்டினு சொல்றாங் ங்க இப்ப வந்து உள்ளல்லாமே அபாட்மெண்ட்டெல்லா கட்ட ஆரம்பிச்சட்டாங்க
ஆ அந்த மாரியு இருக்குங்க ஏனா வந்து இன்னொன்னு என்ன அப்டினா ஆ வெலையுமே வந்து எடத்துக்கு ஏத்த மாதிரிதா எல்லா வெலையுமே இருக்கோ இப்டி இருக்க இருக்க வந்து நா நாளுக்கு நாள் வந்து மண்ணுடைய வெல அதிகமாகிக்கிட்டே அப்பதா சொல்லுாங்க மண்ணு பொண்ணு இப்ப ஒரு ஒரு வெலையில போயிட்டுருக்கு பொண்ணு அத விட எங்கயோ போதுனுவாங்க பொண்ணுன்னா நக நக ரேட்டும் அதிகமா தான இருக்கு
ம் நக வந்து இனிமேலா வாங்க முடியுமா அதுவு ஒரு யோசன போய் ட்டுருக்கு இப்ப இதுல வந்து நறையா பேருக்கு இதுங்க வீடு கட்டுறதுக்கு நா க வாங்கி வச்சிறலா போலருக்கேனா வீடோட நா ரேட்ட விட நக ரேட்டு போ காலத் நல்லா பயங்கரமா
ஆமா ஆமா ஆமா இன்னொன்னு அந்த கால த்துல வந்து அ என்னைக்கி எதோ ஒரு இணையதளத்துல தா நா பாத்தே அதாவது ஏ வந்து பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நக போட்றாங்க அப்டின்னா கஷ்ட காலத் இதுல வந்து அவுங்க யார் கையு ஏந்தக்க கூடாது தாங்கிட்டயே ஒரு சொத் து இருக்குது அப்டின்னு வந்து அத வச்சு அவுங்களுடைய கஷ்டத்த போகிக்கிறதுக்காக வந்துருப்பாங்க அட போக்கா காலப்போக்குல வந்து இப்பல்லா வந்து நகைய வாங்க முறையா இருக்கு அம்மா வீட்ல அ அத அதனாலயே அவுங்க கடங்காரங்களாயிட்டிருக்குது இந்த நக வாங்கணு அப்டிங்கிறதுலயே அந்தளவுக்கு வந்து ரேட்டு ஓவர் ரேட் த்துல இருக்கு இப்ப வந்து கஷ்ட காலத்துல இது ஒன்னு ஆனா நாம வந்து வந்து நக வேணு அப்டின்னு வாங்கறதுனால அம்மா அப்பாவ நம்ம கஷ்டப்படுத்திட் கடனாளி ஆக்க கூடாதில்ல
ஆமா கண்டிப்பா கண்டிப்பாங்க
யோசன இருக்குது டிமாண்ட் பண்ணாம ஆனா வந்து வீடு கட்னாவே வந்து ஒரு பெரி பெரிய மலைய சாய்க்குறதுன்னு தா சொல்லுவாங்க இன்னொன்னு கண்ப கண் திஸ்டிலா ஆச்சுன்னா வந்து வீட்டிலே ஆயிட்டேருக்கும் ரொம்ப டிலே ஆகு
ஆமா இல்லங்க அதுக் அ அதுக்கு தாங்க சொல்றாங்க வீடு கட்டிப்பாரு கல்யாண பண்ணிப்பாருனா இது ரெண்டு ஒன்னு ஒன்னுக்கு ஒன்னு கல்யாணன்னா நக போட்றது வீடு கட்டுறது இருக் க்கவே இருக்குது ரெண்டு அது ஒன்னு இப்ப இதுவாதா வருது சரிக்கி சமமா இருக்கு நம்மளுக்கு கஷ்ட இது எல்லாமே முழு ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வங்க இப்ப கட்டுனாங்க இத்தனைக்கு அவங்களது முக்கா சென்ட்டு எடங்க அவுங்க வந்து சிட்டிக்குள்ள கட்டியிருக்காங்க அதுல முக்கா சென்ட்டு எடோ ஞ்சது செரி இந்த இதுக்கு வந்துதா அவுங்களோட இதுக்கு வந்து பட்ஜெட் அவ்ளோ தா அதுக்கு மேல வாங்கவு முடியாது சிட்டிக்குள்ள சரிக்கா கட்டிக்கலா அப்டின்னு சொல்லி இதுப்பண்ண அவுங்க அம் கட்றவங்க அவ்ளோ ஏமாத்திருக்காங்க பாவ அவுங்கள அவுங் ஏ கஷ்டப்பட்டு அத வந்துட்டு ஒரு அ லோன் எடுத்துதா அந்த எடத்த வாங்கனாங்க அது கட்றவுங்க அது அந்த வேல செய்றவங்கலு அவ்ளோவ் இது பண்ணியிருக்காங்கங்க என்னானா இவுங்க அவுங்க கிட்ட விட்டுட்டாங்க பாருங்க இவங்க வந்து விட்டுட்டவங்கனா இவங்கதா இப்ப நீங்க சொன்ன மாத் இப்ப நம்ப கம்பியா இருக்கட்டு டைல்ஸா இருக்கட்டு எல்லாமே இவங்கதா வந்து அத பாத்து பாத்து தேர்வு செஞ்சு குடுத்துருக்காங்க அவ்ங்ளுக்கு ஆனாலுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க வாங்கனதையே திரும்ப திரும்ப வாங்கிடோன்ற மாரி பில்லு காட்றது அதல்லா அந்த மாரி பண்ணி ரொம்ப இது பண்ணிருக்காங்க அத நெனைக்கும் போது எனக்கு பக்குனு ஆயிப்போச்சு இ அதுல வந்துட்டு ஒரு யாராது ஒரு அனுபோவம் உள்ளவங்க யாரையாது வெச்சுக்கிட்டு தா வீடு கட்டணும் நா நெனைக்கிற
ம் கண்டிப்பா கண்டிப்பா இ இன்னொன்னு என்ன அப்டின்னா கடைசியா நாம இப்ப நீங்க கட்ட போறீங்களோ அப்டின்னாலு இப் இப்ப கா ரீசென்டா இப்போ ஒரு வருஷத் திக் மின்னாடில ரெண்டு வருஷத்திக் மின்னாடி எல்லா கட்டி இருப்பாங்கள அவுங் கிட்ட ஒரு அனுபவோ வந்து நாம கேட்டுக்ணு அவங் கிட் எந்த மாரில்லா வாங்குவீங்க எது நல்லாருக்கும் ஆ அப்பதா சொல்லுவாங்க நீங்க தரைக்கி இந்த சிமெண்ட்டு போடுங்க இதே செவுத்துக்கு இந்த சிமெண்ட் போடுங்க அப்டிம்பாங்க கம்பி நீங்க இது வாங்குங்க ஏ வந்து காஸ்ட்லியா இந்த செவுத்துக்கு இல்ல வந்து நம்ம பா நடக்கற பாதைகீல்ல போர்ட்டிக்கோக்கு இல்லன்னா வந்து இதுக்லா நாம இந்த மாரி காஸ்ட்லியா வாங்க கூடாது வெடிப்பு வந்துரு அத மாரி கொஞ்ச அனுபவோம் இருக்கறங்கிட் நம்ம வாங்கி அவன் வந்து கேட்டு நாம அதப்ப அதுக் நம்ம இது பண்ணோம்னா எங்கெங்க நம்ம செலவு கம்மி பண்லா எங்கெங்க பண்லா இதே வந்து நாம கண்டிப்பா ஆன கா கண்காணிக்கணும் ஏ அப்டின்னா அவங்களா உண்மையாளுமே ஏமாத்துவாங்க கொஞ்ச நேரத்துல போய் ஒக்காந் வாங்க இல்ல வேல செய்ய மாட்டாங்க இன்ஜினியர்ட்ட குடுத்த நெறைய பேர் சொல்லிருவாங்க அவுங்க கம்மியா கட்டி குடுக் ப நம்ம மேஸ்திரி நம்ம பாக்றத விட இன்ஜினியர் வந்து கம்மியா தா கத்தி குடுக்குறேன் சொல்லுவாங்க ஆனா அவ்ங்க வந்து செஞ்சாலுமே நாம வந்து நம்ம வந்து கண் நம்ம கண் பார்வைலியே இருத்துக்குணு
ஆம்மா ஏன்னா இதுல வந்து மோ மோட்டர வந்து யாரோ திருடிட் இவுங்குளுக் காலுங்களுக்குள்ளயே திருடிக்கிறாங்க அங்க அதல்லா நடக்குது பாத்தே கம்பிய திருடிக்கிறாங்க அதாது ஆ அதாது இவுங்குளுக்குள்ளயே பேசிக்கிட்டு பண்றாங்க அப்பறோ அடுத்த நாள் வந்து பாத்தா இ இவ்ங்களே சொல்றாங்க அ திருடு போயிடுச்சு திரும்ப வாங்கி குடுங்கன்றாங்க அத போய் திரும்ப வித்தா அவங்களுக்கு காசு தானே அது மாரி ஒண்ணு அப்பறோ சிமெண்ட்டு ம் மூட்டை எல்லா முன்னாடி போய்ட்ருந்துது சிமெண்ட் மூட்ட அ செங்கல்ல கூட வித்துருவாங்க அவுங்க அந்த மாரி அப்பற இவ்ள மூட்ட தேவப்படுதும்பாங்க அவ் அதாவது சில பேர் சொல்றாங்க கடைக்கு அவுங்குளுக்குமே ஒரு இது இருக்கு உள்குள்ள ஒரு வியாபாரம் மாரி இருக்கோம் ஆ அத வந்து வாங்கிகிட்டு இல்ல ம் நாய் இவ்ளதா வாங்கிருக்கேன் சொல்றது வித்துட்றது திரும்ப போயிட்டு அந்த மாரி
கண்டிப்பா இன்னொன்னு எ நானு கண்கூட நாங்க வீடு கட்டனப்ப நா பாத்தது என்னன்னு பாத் பாத்தீங்னா ஆ அவங்க வந்து சிமெண்ட் மூட்ட வாங்கிருப்பாங்க மழை பெய்யுது அப்படின்னா அது மூடி வைக்க கூட வைக்க மாட்டேங்க அ சிமெண்ட் மூட்ட மழையிள நனைஞ்சதுன கெட்டி ஆயிடும் அது வேஸ்ட்டாவே போயிடும் அதெல்லாம் நாம வந்து பா மழை பெஞ்சது அப்பிடின்னா உள்ள எடுத்து வைக்கிறே ஏன்னா அப்பத்தான் கட்டி சேராம இருக்கோ கட்டி செஞ்சதுன்னா எல்லாமே அப்படி புடிச்சுக்குவோ அப்படிங்கறப்ப நம்ம நெக்ஸ்ட் அத யூஸே பண்ண முடியாது
அப்படிங்கறப்ப நாம அத வந்து க மண்ணா இருக்கட்டூ எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயத்துல வந்து நம்ம எறங்கி செஞ்சோம்னா மட் த்ர்னா அது எத் எல்லா விஷயத்திலயும் அப்படிதா நம்மளுக்கு வேணா அப்படிங்கிறப்ப நம்ம எறங்கி செய்யறோம் அது மட்டும் நா கத்துக்கிட்டேங்க நம்மளுக்கு வேணும்னா நாம எறங்கி செஞ்சா மட்டும்தா நம்ம மன நிம்மதியோட வந்து யாருடைய ஏமாற்றமும் இல்லாம நாமளும் யாரையூ ஏமாத்தாம இது பண்ண முடியும்
ஆம காசு வீணாகாம இருக்கு காசு போகாத ஏன்னா ஒவ்வொரு நாளூ அவங்க வேல செய்யறவங்களுக்கு காசு இல்லங்க அந்த கூலி இவங்க என்னன்னா நீங்க சொன்ன மாரி வேல செய்யாம உட்காந்துட்டு அன்னிக்கு கூலி வாங்கிட்டு அவங்க போயிட்றது அது அப்படிப் அ அது மாதிரி நடந்துகிட்டே இருந்ததுன்னா அப்ப வுன்னு நாலு ஆ ஆக நம்ம இன்னு நிறைய குடுக்குற மாரிதான ஆகூ
ஆம்மா ம் சிறுக சிறுக அது சேர்தான்னா அல்ல அது பெருசு பெருசா பஞ்சுமாரி வெடிக்கும்பாங்க அந்த மாதிரி தா போகு
ம் மா அது கட்டுறது அவங்க இன்ஜினியர நிறைய பேர் சிலது ஐடியா சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம முக்காவாசி கட்டடம் முடிச்சிட்டு எல்லா இது பண்ணும்போது ஐயோ இது இப்படி வச்சிருக்கோ நமக்கு தெரியும் போது அவுங்க அத முன்னாடியே சொல்றது இல்ல அப்புறம் அத வேறப் இதா இடிச்சு கட்டி மாத்தி கட்டி அது ஒரு செலவு அத அ சோ து எல்லாமே பாக்கும்போது ஆ ஒரு அனுபவோ பண்ணவங் அவங்க வந்து கஷ்டப்பட்டுருந்தாலூ அவங்க ஆன நமக்கு சொல்லுவாங்க நீ இத செய்யாத அப்டின் சொல்லுவாங்கல்ல அது நா அதுதா நினைக்கிறே அந்த மாதிரி யாரையாது நீங்க முடிங்க நீங்க முடு ச உடனே நா உங்களை கேட்டுட்டு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நீங்க இது பண்ணுங் அ நீங்க பண்ணும் போது சொல்லுங்க நம்ம அத வந்து கலந்து ஆலோசிக்கிலா
சேரிங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி சரி நீங்களும் பிஸியா இருப்பீங்க ஆமா நீங்க முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க எப் எதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க என்ன
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க சரிங்க செரி வைக்கிறங்க
அ